ஆ இப்போ ஆ கேக்குது ஆ ஓகே ஆ ஆ சொல்லுங்க
உம் இன்னு நெறைய ட்ரை பண்ணே பட் வந்து வெயிட் பண்ணிட்ருக்கே எப்ப வரலான்னு காலேஜ் ஓ பன் ஆயிடுச்சு
சோ வர முடியும் கஷ்டம் தா இப்பன ஓப்பன் ஆயிருக்கு வருஷம் முடிஞ்சாதான் நெக்ஸ்ட் லீவ் கெடைக்கும்
பவ் ஒ காலேஜ் இப்போதா ஓப்பன் ஆயிருக்கு ஆமா இல்ல இவ்லசிக்கிரமா ஓப்பன் ஆய்டுச்சா உங்க காலேஜூ
இது எங்களுக்கு வந்து மன்னோ இந்த எல டென்சன்னால கொஞ்சோ டிலெ ஆச்சி எக்ஸாம் வச்சி முடிக்கறதுக்கு தென் ஒரு செகண்ட் சம் முடு
யூஸ்வலா காலேஜு மீன்ஸ் ஜூலையில தான ஆரம்பிக்கு அது வந்து பஸ்ட்இயர் போற பஸ்ட்ப்ப டாட்டிங் போறவங்களுக்கு செகண்ட் இயர் கூட ஓ ஆமா கரெட்டு கரெட்டு செகண்டு ஜூன்தா ஆரம்பிக்கு கரெட் ஞாபத்
பட் எங்க காலேஜ் வந்து எங்க எப்ர சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு உப் ஓப்பன் பண்ண போறாங்க இந்த மந்த்து
ஓகே ஏனா படிச்சி கிட்டத்தட்ட அஞ்சி வருஷோ ஆகபோத காலேஜ்பே அதனால ஞாபக இல்ல
நா இப்பதா செகண்ட் இயர் போய்ருக்கே இன்னக்கி செகண்ட் டே செகண்ட் இயர்ல
செகண்ட் இயர் ஓ இப்போ செகண்ட் டே இன்னக்கி
ஆமா ஆமா நேத்து கொஞ்சோ ஜபம்லா பண்ணிட்டு இருந்தாங்க புல்லா கிறிஸ்டின் காலேஜி ஸ் சோ வந்து போய் ஒம்ப பத்து
பத்து மணிக்கு போணு வச்சிக்கோங்க அ பத்து மண்டே இருந்து மூணு நாப்பத்தஞ்சி வரை
புல்லா பிரயர் பண்ணாங்க
ஒ
எங்களால முடியல இருக்கோவு முடியாம என்ன பண்ண தெரியாம அவுங்க அங்க பொழம்பிட் டுக்காக நாங்க இங்கெந்து ரீல்ஸ் பாத்துட்டுருக்கோ
ஒ ஓ ஒகே ஒகே ஓகே நாங்க என்ன பண்ணிருந்தோம்ன ஷால் கழுத்ல போட்டுட்டு உட்காந்துருந்தோ ஷால் கழுத்ல போட்டுட்டு இருந்த
சும்மா இருந்தவங்க பண்றதெல்லா பாத்துட்டு இருந்தோ நாங்க என்ன பன்னோ கண்டெடாக் போர் அடிச்சிடுச்சி பண் பண்ணோ லைக் அவுங்க ஒன்னு சொன்னாங்க நாங்க வந்து பன் பண்ணிட்டு அப்டியே ரீல்ஸ் பாக்க ஆரம்பிச்சிட்டோ
ஓகே ஓகே அந்த டுவய கொஞ்சோ கால டைம் வரைக்கு கொஞ்சோ ஜாலியாக இருந்துருக்கு அதுக்கப்ரோ
பட் என்ன தெரியுமா அதுல ஒரு சின்ன இது எ எங்க கிளாஸ்தா அந்த ஹாலுக்கு அனுப்பலயா எங்ளுக்கு வேற ஹால்ல கூப்புட்டு இருக்காங்க நாங்க கிளாஸ் மாரி போய் உக்காந்துகிட்டோ
ஓ அப்ப அது வரைக்கு யாரு கே கேக்கலா உங்கள
எங்களுக்கு தெரியவே தெரியாது இன்னைகி காலேஜ்ல மேம் வந்து பஸ்ட் இல்ல தேர்ட் பேரோட ஒரு மேம் வந்து சொன்னாங்க நேத்து நீங்க எங்க போய் உக்காந்துருந்தீங்க உங்கள நா தேட்னோ
னோ நீங்க எங்க போனீங்க கேக்ராங்க
அப்பதா யோசிச்சோ நாங்க அங்க இருந்தோ அப்டின்ஸ் சொல்லி சொன்னாங்க உங்கள நாங்க அசம்பிளி ஹால்ல கூப்ட்டோ நீங்க செமினார் ஹால்ல போய் உக்காந்துட்டுரு ஒகே க அப்டின்னு சொல்றாங்க லைக் அத மெசேஜஸ் சுவன் சென் பண்ணதே நா தா
ஓ
இன்னக்கி மேம் கேட்டாங்க யார் சொன்னா உங்கள அங்க போய் உட்கார சொல்லி அப்டிங் கேட்டாங்க லைக் என்னோட அத்தப்
என்னோட அத்த பொண்ணு வந்து எனக்கு சென் பண்ணாங்க அவுங்க வந்து பீ இ படிக்கிறாங்க
அவுங்க தா சொன்னாங்க நீங்க வந்து செமினார் ஹால் போணுமா எங்கள வந்து
வந்து
அசம்பெலி ஹால் கூப்ட்டாங்கன் சொல்லி ஒரு மெசேஜ் சென் பண்ணாங்க நானு என்ன பண்ணே அப்டியே தூக்கி காலேஜ் குரூப்ல போட்டு விட் ட
ஓ ஒ
கது என்னாயிடுச்சி இன்னக்கி மேம் கேக்றாங்க யார் வந்து அவுங்கள அங்க போ சொன்னாங்க கேக்றாங்க நா நெனச்ச எல்லாரு என்ன சொ சொல்லிகுடுத்துருங்க அப்டினு சொல்லி பயந்துட்டு இருந்தே அதனால ஒரு பொண்ணு சொல்லுது இல்ல மேம் அது வந்து இந்த மேம் தா சொன்னாங்க ஷீலா மேம் சொன்னாங்க நாங்க அதா அங்க போயிட்டோ அப்டின்னு சொல்லிட்டா சோ ப்ராப்ளம் இல்லாம தப்பிச்சுட்ட ஆமா
ஓ
நல்ல வேள கேவலப்பட்டுருப்ப கொஞ்ச நா அதுல நா சிரிச்சிட்டு இருக்கற தனியா இருந்து மேம்
மேம் கேக்குறாங்க நாங்க குனிஞ்சினிருந்து சிரிக்கிற
மெயின் ஆளே நான் தா அறுவத்தி மூணு பேரையு ஒரே கிளாஸ்க்கு வேற கிளாஸ்கு மாத்தி விட்டுட்டேல்ல
ஐய்யய்யோ ஆ
அந்த கிளாஸ்ல நாங்க இந்த கிளாஸ்ல எடம் பத்தாது லைக் எங்க கிளாஸ்ல மட்டுமே சிக்ஸ் ஸு த்ரீ இல் இருக்கறனால இப் எடம் பத்தாது கஷ்டப்பட்டுதா இருந்துட்டு இருந்தோ
ஓகே ஓகே ஓகே இது யாரு சொல்லலயா அதுக்கப்புறோ ஒன்ன
ஒன்னு சொல்லல அப்றோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல்லா லாஸ்ட் நாங்க சேந்து சொன்னோ நீ பண்ண தப்பு அந்த மேம் மேல போயிடிச்சி பாத்தியா அப்டின்னு சொன்னாங்க
நல்ல வேல தப்பிச்சிட்டோ அதான
ஆமா நல்லா ஃபன் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபஸ்ட் பீரியட் மேம் வந்தாங்க நாங்க நெனச்சோ லைக் அந்த மேம் வந்து கொஞ்சோ ஸ்ட்ரிட் அப்டின்னு நெனச்சோ வந்தாங்க ஐயோ ஃபுல்லா இங்கிலீஷ் அறுக்குறாங்க எங்கள வச்சு
ஓ அதாவது ப்ரா உங்கள வச்சி இங்கிலீஷ் பிராக்டிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதான
அவுங்க நா அவுங்க எத்தனயோ வருஷமா இருக்காங்க லைக் டூ தௌசண் செவன்லந்தே ட்ற லெக்சரா இருக்குறாங்ளா இங்கிலீஷ்க்கு
ஓ
செல்ஃப் அண்ட் உங்களோட கேரக்டர் நீங்க சொல்லிக்கணு இங்கிலீஷ்ல நாங்க நெனச்சோ எங்க கேரக்டர் எங்களுக்கு எங்க தெரியு எங்க கூட இருக்க ஆளுக்கே எங்க கேரக்டர் கரெக்டா தெரியாதுன்னு யோசிக்கிற அவுங்க கேக்குறாங்க எங்கள்ட்ட
ம்
ஆ ஒரு ஏழு பொண்ணுங்கள கூப்ட்டுட்டு ஏங்கிட்ட வந்தாங்க நாலா சைலண்டா குனிஞ்சு உக்காந்துட்ட மத்த ஏழு பொண்ணுங்க போய் ஃப்ரெண்ட்லா போய் சொன்னாங்க எப்டி சொன்னாங்க தெரியுமா மை நேம் இஸ் இப்டி சொல்லிட்டு அவங்களோட ஊர் சொல்லிட்டு ஸ்கூல் சொன்னாங்க அப்றோ அவுங்க சொல்லுவாங்க டெல் அபோட் யுவர் செல்ஃபு உன்னோட கேரக்டர் சொல்லு அப்டின் சொல்றாங்க இந்த பொண்ணுங்க என்ன பண்ணு முடிய புடிச்சி நோண்டிட்டுருக்கு
இந்த மேம் ஒடனே நா ஒன்ட்ட என்ன கேட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க பாத்து முடி கையோடி புடுங்கி வந்துரு அப்டின்னு சொல்லறாங்க ஃபன் பண்ணிட்ருந்தோ அதெல்லா முடிஞ்சி சொல்றாங்க இப்ப நா உங்களட்ட கொஸ்டின் கேட் டல்ல அதே மாரி நீங்க எங்கிட்ட கேளுங்கன் சொ ல்றாங்க நாங்க போய் கேக்கு நம்ம போய் ஃபன் பண்ற மாதி கேக்
கேக்க மாட்டியா உங்களுக்கு எத்தன வயசாவுது கேட்டா எனக்கு ஒடஞ்சா நம்ம கேப்போ
அப்றோ என்ன ஆகறதுக்கு நா அந்ததா சொன்ன நாங்க நாளைக்கு நீங்க வந்து வெல் பிரிப்பேர்டா வர்ணு நாளைக்கு நா இங்க வந்தவொன்னே ப ஃபஸ்ட்டு வந்து கேப்ப அபவ்ட் யுவர் செல்ஃப்ன்னு நீங்க சொல்லணு நா நெனச்ச எங்க அண்ண சாட் ஜி பி டி எடுக் கா அப்டின் சொல்லிட்டு வந்தோ
ஓ
சாட் ஜி பி டி ல படிச்சா போதுமே
கரெட்டு காலேஜ் லைஃப் ஆனா ரொம்ப நல்லது நல்லாருக்கு
லைக் எங்க கிளாஸ் எப்டி சொல்றதுக்கு அறுவத்தி மூணு பேர் இருக்கோன் வச்சுக்கோங்ளே அறுவத்தி மூணு போர்ல நாங்க எங்க நாங்க ஆறு பேர் தா ஒரு எங்க கேங்ன் சொல்லிக்லா ஒரு மாரி பட்ட பொண் கொஞ்சோ துருத்துருன்ருப்போ எப்டி சொல்றதுக்கு எல்லார் தனி தனியா இருப்பாங்க நாங்க மட்டு என்ன பண்ணுவோனா மேம் இருந்தா க்ளாஸ் போயிரு
கிளாஸ் பேய்ர்வோ மேம்கிட்ட மாட்றது எல்லா நாங்க தா ஆறு பேர் தா ஓகே பேக் பெஞ்சா
இரு எனக்கு ரோல் நம்பர் டூ வந்துரு உக்காந்த எடத்துலே உக்காந் இருக்கனு ஃபஸ்ட் பெஞ்ச் ஃபஸ்ட் ரோ வந் இருந்த இருக்கனு கடுப்பா இருக்கு அப்டிதா வச்சிருக்காங்க ஏன் தெர்ல
ஆ
பட் நானு அப்டி இருக்க மாட்டேனே ஓடிருவேனே இங்க மேம் இருக்க
இருக்க சொன்னா இங்க இருப்பல்ல
எங்க இருக்க உ பிளேஸ் எது மே ஃபேன் காத்து இல்ல மேம் எனக்கு இங்க செட் ஆகல மேம் உக்கார முடியில மேம் சொல்லி உருட்டிட்ருப்பே எங்கக்கு அப்புறோ மத்த பொண்ணுங்கள பாத்தா எல்லா சோம்பேறிங்ளா இருக்கு எந்துக்குமே வராதுங்க வாங்கன் சொன்னா கூட வர மாட்டேகிறாங்க
ஓ
நாங்களே சொல்லிப்போ லைக் எல்லா டிபாட்மெண்ட்ல இர்ந்து ஏதா ஒரு இதுக்கு ஏதா ஒரு ஈவென்ட்க்கு சேந்துருவாங்க எங்க டி கிளாஸ்ல ஒரு பொண்ணுங்க ஏஸ்தாக மாட்டாங்க எங்க வீட்ல எல்லா விட மாட்டாங்க நாங்க சோ சேர மாட்டோ ஆனா நாங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபன் பண்
ஃபன் பண்ணா என்ன தெரியுமா
லைக் எப்டி சொல்றதுக்கு காலேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து எங்க டிபாட்மெண்ட்ல அக்கா மெரட்ட சொஸ் சீனியர்ஸ் வந்த ஒன்னே ஒரு ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு ஒரு ஈவன் பண்ணணு அப்டின் சொன்னாங்க லைக் எங்களுக்கு அந்த டைம் பாஸ்டிங் நடந்துட் இருந்து நாங்க என்ன பண்ணனா ஆறு பேரு சும்மா ஒரு ஃபன்னுக்
ஃபன்னுக்காக எடுத்துட்டு அக்கா
அ நாங்க வந்து மைம்ஸ் பண்ணி மைம் பண்றோன் சொல்லிட்டோ சொன்ன ஒட்ன போ அந்த அக் ஏனா யாருமே அப்போ எதுமே சொல்லல நாங்க தா ஃபஸ்ட் சொல்லிட்டோ சோ அறுவத்தி மூணு பேரு எல்லாதையு கிளாப் பண்ண சொன்னாங்க எல்லாரு கிளாப் பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க நாங்க நாங்க என்ன பண்ணி பண்ணிட்டு சொல்லிட்டாங்க அக்கானு சொல்றோ கிளாப் தட்டி முடிஞ்சி அக்கா நாங்க மைம்க்கு வரல அப்டின் சொல்லிட்
சொல்லிட்டோ
அந்த அக்கா கேக்கறாங்க இப்பதாமா நீங்க ஆறு பேரு சொன்னீங்க வாறீங்கன்னு அதுக்குல்ல இப்டி சொன்ன நா என்ன பண்ணனு அக்கா நாங்க சும்மா சொல்லுவோ அதுக்கு நீங்க இப்டி பண்ண கூடாது
ம்
ஹோல் கிளாஸு எங்கள பாக்குது ஒரு பார்வ நாங்க ஃபண்ணுக்கு பண்ணோ அந்த அக்கா அதுக்கு உடனே சீரியஸா எடுத்து சொல்லிட்டாங்க
கரெக்ட்டு
அதுல எங்களுக்கு ஒரு பெரும வேற தெரியுமா ஹோல் கிளாஸ் எங்களை பாத்து கை தட்டுச்சு
ஐ
கொஞ்ச அலப்பர பண்ணிட்டுதா திரியுவோ ஆமா நாங்க சும்மாவே ஆறு பேரு தா ஒரு சைசா சிரிப்போ இன்னைக்கு என்ன பண்ணோ எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஒரு கிளாஸ்ல இருந்தோ செகண்ட் இயர் வேற கிளாஸ் போவ வச்சுட்டாங்க
ஆ
எப்டி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கரஸ்பாண்டர் கேட்டாங்க ஸ்டார்டிங்ல இந்த கிளாஸ் ஓகேவான்னு கேட்டாரு லைக் நாங்க என்ன சொன்னோனா சா லைக் கரஸ்பாடர் எதோ சொந்த
சொந்தகாரர் மாதிரி
சார் எங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிக்கல பெஞ்சு சரி கிடையாது டெஸ்க்
டெஸ்க் சரியில்ல லைட் நல்லா இல்ல கிளாஸ் நல்லா இல்ல இரு ஆ ஏமா நா கரஸ்பான்டர்மா கார்பென்டர் மாரி சொல்லிட்டு இருக்கீங்க அதா சொல்லிருப்ப நெனச்சிருப்பாரு
வந்து எங்கள என்ன நினைச்சாருன்னு தெர்ல தென் என்ன பண்ணாருன்னா ஆ யோசிச்சு பாத்துட்டுமானு சொல்லிட்டு போயிட்டாரு எங்கள்ட்ட சொல்லிட்டு நெக்ஸ் டே காலேஜ் வரோ உங்களுக்கு கிளாஸ் இல்ல இது இல்ல உங்க கிளாஸ் மாத்திட்டாங்களா அப்டின்னு சொல்லிட்டு லைக் எங்க டிபார்ட்மெண்ட் மீட் எங்க டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்
மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தாண்டி போட்டு வச்சிருக்காங்க
லைக் ஒரு மேம் வரன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகு எங்க க்ளாஸ்க்கு
அப்பா என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க ஓ காமஸ் ஓகே ம்
அதா இவ்ளவா தேவ இல்லாதுக்கு வேல விளாட்டிகிட்டு கெடக்கோ
ஆமா உங்களுக்கு காமர்ஸ் டிபார்ட்மென்ட் மத்த டிபார்ட்மெண்ட்லா எடுத்திங்க அவ்ளதா நீங்க இதே சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லா இருந்தீங்கனா அவ்ளதா
எல் எங்க காலேஜ்ல மோஸ்ட்லி எங்கள தெரியு ஏன்னா நாங்க ஆறு பேருமே முஸ்லிம்ஸோ அப்டி சொல்லி எல்லாரு கண்டுபிடிச்சிருவாங்க எங்க ஃபிரண்டோட ஃபிரண்ட்ஸ் லைக் நாங்க ஒரு வேற வேற ஸ்கூல்லந்து வந்தோ பட் ஆறு பேருமே ஒரு இதுல முஸ்லீம்மா இருந்து அப்டியே க்ளோஸ் ஆயிட்டோமா
ஓ ஆ
ஆ சோ ஹோல் காலேஜுக்கு எந்த ப்ராப்ளம் எதுனாலு தெரிய வரமா இருந்ததுன்னா யாரு நாங்க தானே ஆ தெரியு
ஆ அந்த கூட்டு
கொஞ்ச கெத்தாவு இருக்கு லைக் ஒரு மேம்க்கு எங்கள பிடிக்காது லைக் ஒரு டூர் வெச்சாங்க தேர்ட் இயருக்கு வேன்ல எட இல்லனு சொல்லிட்டு
மேம் வந்து வேற யாரோ சொல்லாம எங்கள சொல்லிருக்காங்க அந்த முஸ்லிம் பொண்ணுகள்ட கேளுங்கன்னு ம்
எங்களுக்கு ஒரு கெத்து நாங்க ஆறு பேர் நாங்க சொன்னோ நம்மதா கெத்து அப்டின்னு சொல்லிட்டு இருந்தோ
ஓ ரைட் ஆனா ஜாலியா இருக்கு அது ஒரு மாரி
ஆ ஆமா லைக் நாங்க மட்டுதா கொஞ்ச இப்டி துருத்துருன்னு இருக்கோமானு தெர்ல
கரெக்ட் தா
கிளாஸ்ல வந்து கேட்டா சொல்லுவாங்க எங்கள பத்தி பாதி பேரு அசிங்கமா சொல்லுவாங் பாதி பேரு கேவலமா சொல்லுவாங்க எங்கள பாதி பேரு நல்லாவு சொல்லுவாங்க
ட்டு க்ளாஸ்ல நீங்க பேசுத எவ்வளோ துரு துருனு இருப்பீங்கன்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சி போச்சு க்ளாஸ்ல எந்தளவுக்கு நீங்க இருப்பீங்க எந்த அளவுக்கு உங்க கூட இருக்கவங்க இருப்பாங்கன்னு
ஆ நா வந்து ஃபஸ்ட் பெஞ்சில இருந்தா கூட லைக் சும்மாவே இருக்க மாட்டே தெரியுமா
ஓ
நா ஒரு பொண்ணு இருக்கு நெக்ஸ்ட் நா இருப்ப அது பக்கத்துல எ பக்கத்துல ரெண்டு பொண்ணுக இருக்கு சும்மாவே இருக்க மாட்ட இங்க இருந்து இந்த பொண்ணுட்ட விளாடிட்டு இருப்ப அப்பற இங்க இருந்து இங்க விளையா வே அப்பற பின்னாடி திரும்பி விளாடுவே விளாடிட்டு என்ன பண்ணுவே மேம் ஒரு பார்வ பாப்பா உக் காந்திருவே உக்காந்துட்டு அவ க்ளா லெசன் நடத்துறதே கவனிக்க மாட்ட மேம் நடத்துறத உக்காந்து தூங்குவா தூங்கிட்டு மேம் போனதுக்கப்பறோ திரும்பி எந்தி
க்ளாசுக்கு உங்களுக்கு ஃபோன் அலோடா
ஆ இல்ல இல்ல பட் யூஸ் பண்ணுவோ மேம்க்கு தெரியாம
ஃபோன் அளவுடு கம்மி ஃபோன் எடுத்துட்டு போலால காலேஜ்க்கு
ஓ அதுவு கொண்டு போவ கூடாது
உங்க காலேஜ்ல வந்து ஸ்ட்ரீட் இருக்கா ஃபாஸ்ட் உமன்ஸ் காலேஜ் தா பட் வந்து கொஞ்ச ஸ்டிப்டாதா வச்சுப்பாங்க பட் நாங்க ஓ ஓகேங்க காலேஜ்லா ஸ்டிட் கடையாது இப்ப நா மூனாவ்து டிகிரி போட்டுருக்கே தேர்ட் டிகிரி அங்கயு பெருசா ஸ்டிட் கடையாது ஜாலியாதாருக்கு